கேக்குதுங்ளா
ஆ குடு ஈவ்னிக்கா கேக்குதுக்கா
ஆ வணக்கம் வணக் க்கம் தோழா வணக் தேநீர்ல்லா குச்சாச்சா
என்னக்கா சரியா கேக்கல ஆ ஆ முடிஞ் இது முடிச்ச ஆ உனக்கிருக்கா அப்பிடிக்கா போச்சி இன்னிக்கு இன்னி ஆ இல்ல ஃப்ரியாதாக்கா இருக்கே இன்னிக்கு
கே ஓகே என்ன என்ன சாப்டீங்க மதியோ
ஆ இன்னிக்கு மதியோ சாம்பாரு ப்ரஸ் இருக்கா ஆ கேரட் பொரியல்
ஆ அப் ப்பிடிங்ளா ஆ
இன்னிக்கு எப்பிடி நல்லா நல்ல
ஆ நல்லா போச்சு நல்லா போச்சு நல்லா போச்சு ம் தெர்லங் ஆ சாப்ட்டு நா கீர கடைஞ்சிருந்தே கருவாடு வறு த்து இருந்தே அப்ளம் பொறிச்சிருந்தே ஆமா சொல்லுங்க வேற என்ன எண்ட் என்ன புடிக்கும் உங்ளுக் க்கு
அம இது புடிக்கு புடிக்கா அதெல்லா கெடையாது எல்லாமே ஏட்டு இசர்ட் சாப்பாடு விஷயத்தலா அதெல்லா நம்ம வெஜிடபிள் சாப்பாடு எதுமே வந்து அவாய்ட் பண்றதாலா கெடையாது நம்போ
எல்லாமே சாப்பிட்டுருவீங்க
த எதுவாந்தாலு சாப்பிடுவே அ ஏன்னா அது அவாய்ட் பண்ணு
அ வீட்ல வந்து என்ன புடிச்சி செய்வாங்க
புடிச்சிங்களா ஆஸ் சுஷ்ல் ரம்ம சைன்டு எல்லாமே
நா உங்ளுக் ஓகே உங்களுக்கு என்ன புடிக்கு தெரிஞ் தெரிஞ்சிருக்கோ இல்லை அது அது நெறைய சமைப்பாங்களோ
இல்ல இல்ல மேக்சிமம் பசங்க இருக்காங்க நம்ம வந்து கொஞ்சோ கார சா சாப்புடுவோ ஓ பச த்தங்க இருக்கனால அவங்க கொஞ்ச காரோ அவாய்ட் பண்ணுவாங்க அதனால சில்டரன்ஸ் பேஸ் இப்பண்ணிதா வீட்ல எப்பியுமே எதல்லா கொட்டிங்க ஆமா சாப்பாட நடக்கு
சாப்பாடு ஓகே ஓகே நல்ல விஷ்யோ அ பசங்கள சாப்டு சாப்பிடுவாங்க இல்லையா
ஆ எல்லாமே சா பசங்க நல்லா சாவகா நான்வெஜ் எல்லா ஆமா ஆமா ஆ கம்பல்சரி வீக்லி டுவய்ஸ் ஆ திரைஸ் கம்பல்சரி
ஆ ஐயோ நீங்க அப்பிடி சொல்றீங்க எங்க வீட் வீட்ல தினோ இருக்கணு எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா வெறும்முட் முட்டையாச்சு ஒண்ணு இருக்கணு இல்லா சாப்பிடவே பிடிக்காது
ஆமா ஆமாக்கா அதுப்போ சைடிஷ் பார் டெய்லி கம்பல்சரி சாப்பிடுபோது அது எதாவது அட்லீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்வது கொஞ்சமாவது இருக்குணும்ன்ற மாரி தோணுது இருப்போ
இது எங்க வீட்டுல சனிக்கிழம திங்க கிழம தவித்து மத்த எல்லா நாளு கவுச்சி இருக்கு ஆமா
மட்டுதா அவாய்ட் பண்ணுவோ மத்த நாள் எல்லா
அ திங்க கிழமை வந்து சிவன் ம் திங்க கிழமை வந்து சிவனுக்கு சாப்பிட மாட் ட நானு
ஆ ஓகே ஓகே
சாப்பிட மாட்டோ திங்கக்கிழமைைய ச பௌர்ணமியனக்கி யாருமே சாப்பிட மாட்டோ
அ ஏல்லா எங்க மிஸ்ஸஸ் அப்படிதாங்க்கா மண்டே மட்டு அவங்க அவைட் பண்றுவாங்க பட் அவங்க அவங்க மட்டம்தா அவாய்ட் பண்ணுவாங்க நாங்க பசங்க எல்லா மே மண்டே வந்து சாப்பிடுவோ
எப்படி வி செஞ்சு வச்சிருவாங்களா
ஆ செஞ்சருவாங்க அவங்க மட்டு அன்னைக்கு ஒருன்னா மட்டு வெஜேடெரியன் அவங்க செப்பரேட்டா செஞ்சிருப்பாங்க இன் கேஸ் ஏதாவது
எமர்ஜென்சி ஆ செய்யணும்னா அப்படி பண்ணுவாங்க இல்லைன்னா இருக்குது என்ன இருக் க்கோ அத சாப்ருவீங்க அப்டி
அ ஆமா ஆமா சம்டைம்ஸ் நா வந்து சண்டே இருக்கிறது கிடையாது நா ஒரு சில நேரத்து சண்டே இருக்க மாட்டேன்னானு அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து மண்டே நா சொல்லிட்டு எங்களுக்கு ச செப்ரேட்டா செய்வாங்க
ஆமா சண்டைய வெளியு வெளிய ஊரு போவீங்களோ
அத பிஸ்னஸ் இருக்கனால கடை இருக்கனால துணி கடை இருக்கனா ல நம்ம வீட்டாண்ட கிடையாதுக்க நம்ப டன் டேஸ் ஒன்ஸ் தா போ
ஓ அப்படியா நீங்க வெளியே தங்கி வேல செய்றீங்களா
ஆமா துணிக்கடை ஜ ஜவுளி கடை வச்சிருக்கோ வெளியே இங்கே நம்ம கடையில க கடையில ஸ்டே பண்ணிருப்போ எல்லாமே ஆ எல்லா வசதியு இருக்கு இங்க தங்கி இங்க குக்கிங் எல்லாமே இங்கேயேதா ரெகுலரா இல்ல ஸ்டாஃப் இருக்காங்க கடையில ஒர்க் பண்ற ஸ்டாஃப் இருக்காங்க
ஆ
ஓ அவங்களுக்கு போ ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு இல்லைங்களா
ஆமா
அவுங்க ரெகுலரா ச ஆமா அங்கேக்கா ஷாப்ளஸ் தங்கிட்டு
ஆ
உ
ஸ்டாப் எல் நல்லபடி நல்லா பழகுறாங்களா அவங் கூட
வாயிஸ்சில் பிரேக் வாய்ஸ் சரியா கேக்கல
அ இ
தோழா உங்க வாயிஸ் சரியா கேக்கல
ஆ இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க ஏ கொரல் நல்லா கேக்
அவங்க இப்போ இங்க லோக்கல்ல இருந்து எது போட்டுதரத்துல்லகா எல்லாமே ஊர்ல போட்டு வந்துருவோ
இல்ல இல்லே என்னோட கொரல் நல்லா கேக்குதா
ஆ நல்லா கேக்குதுங்க என்னுடைய இப்ப வய்ஸ் கே
ஆ நல்லா கேக்குது சொல்லுங்க அதுதா அதுதா கேக்குறே நீங்க ஸ்டாப் கூடவே தங்கிருக்கிறங்களான் கேட்டே
ஆமா ஸ்டாஃபோட தங்கி இங்கேயேதா ஒர்க் பண்றே ஆ ஷாஃப் எல்லா பாத்துட்டு அவ டென் டேஸ் ஒன்ஸ் தோ மட்டு வீட்டுக்கு போய்டாரா அவரு ஓ பாத்துட்டு பசங்க என்னன்ன டெலி போய்டு வரவேண்டியதா
ஆமாப் பசங்கள பாக்கணு இல்ல அது அப்ப அந்த குழந்த ஏங்கிப் போயிடுவாங்க இல்லையா
கண்டிப்பா இப்பயே டெய்லி ஸ்கூல் முடிச்சு வந்தோனே ஃபர்ஸ்ட் போன் பாத்து பேஸ்ட் சண்ட போட்டு இன்னு இன்னு வரலீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்ட போட்டுதாபாங்க
அதா நம் நம்ப கஷ்டப்படுறதே பசங்களுக்காக அதுங்க பாக்கலனு என்ன இருக்கு தோழா
கண்டிபா கண்டிபா
ஆ விட்டு வாங்க அடிக்கடி இப்ப வாரத்துக் இப்ப சனி ஞாயிறு லீவ் இருக்கு இல்லையா
ஆமா
அந்த டைம்ல கூட போய்ட்டு வரலாமே
இல்ல போறோ அப்பப்ப போயிட்டு வரங்கா மேக்சிமம் ஏதாவது பர்ச்சேஸ் போகுபோது அப்படியே கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு போயிடுவே நானு ஆ மறுபடி ஏதாவது வரும்போது அப்டியே போய்டு பாத்துட்டு வருவே நானே ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் எப்படி பாத் அத்தனு வீட்டுக்கு போயிட்டு பசங்க பாத்து டு டேஸ் இருந்துட்டு வந்துருவே இப்ப கொஞ்சோ ரீசண்டா தா கன்செக்சன் ஒர்க் போயிட்டு இருக்கதுனால கொஞ்சோ அதிகமா வீட்ல இருந்தே இப்போ ட்வெண்டி டேஸ்ஷு இத ஸ்டாப் பண்ணிச்சிருக்கார்
என்ன என்ன என்ன கன்ஸ்ட்ரக்க்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க
ஆ வீடு கட்டிட்டு இருக்கனால ஸ்டாப் பண்ணியிருக்
தோழா இப்ப இருக்க ந்த வீடு சொந்த வீடா இப்ப அதுக்கு மேல் திருப்பி கட்டணுன்ட்டு இல்லையா
அத இப்ப இருக்க ரெண்டல்ல ரெண்டல் பர்பஸ்ல தா இருக்கோ ரெண்டலதா இருக்கோ இப் இப்பதா கன்ஸ்ரக்க்ஷன் ஒர்க் டூ மந்த்து ஆது ஸ்டாட் பண்ணி
சரி முடிச்சிக்கலா முடிச்சிக்கலா இந்த வ இந்த ரெண்டு மூணு மாசத்துல முடிச் சிர்லா ஆ என்ன ஒரு ஹாலு பெட்ரூம் கிச்சன் அந்த மாரிதான
ஆமாக்கா அந்த மாரிதா பண்ணிட்டு இருக்கே சரிங்க நீங்க அங்க வந்
இல்ல நானு ரெண்ட்லதா இருக்கே தோழா ஆ உம்
ஆ
நானூறு ரென்ட்லதா இருக்கே எனக்கு பா வாடகை வாடகையாவது பதினஞ்சாயிரம் ரூவா வந்துருது தோழா எனக்கு
அப்பிடிங்களா ஓ
அத என்னால எதுவுமே பண்ண முடியாம இருக்கே இப்பத்திக்கு வாடகையை கட்டி கட்டி கட்டி என்னால எதுமே பண்ண முடியல தோழா என்ன பண்றது இந்த சிட்டியில வேலைக்கு போயிட்டு கேக்குதா நா பேசுறது
ஆ கேக்குது நல்லாவே கேக்குது நல்லாவே கேக்குதுக்கா
அதா நா சொல்றே அதா சொல்றே வேலைக்கு போயிட்டு நம்ப என்ன பண்றது பசங்க பாப்பக் பாப்பா பாத்து நம்ம கஷ்டமா இருக் க்கு அப்பிடியே போயிட்டு இருக்கு எதோ
ஆ ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேகா இப்ப இருக்க இப்போ
த்து ஒரு யூனிடட்டுக்கு எட்டு ரூவா ஆனா ஏசி இருக்குது இல்லையா அதனால வந்து ஒரு யூனிட் ஈபி வந்து எட்டு ரூவா கேக்குறாங்க தோழா மாசோ மாசோ ஈபி கட்டுற மாரியே இருக்குது மாச மாசம் ஈபி பில்லு பாத்தீங்க எப்பிடி பாத்தீங்கன்னாலு ஒரு ரெண்டாயிரோ ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாரி வந்து போகுது அது இல்லாம வாடகை மெயின்டனன்ஸ் அது இது தண்ணிக்கு சொல்லிட்டு அப்பிடி பதினஞ்சி பதினாறுகிட்ட வந்து போகுது மாச மாசோ
நீங்க அது ஆ சங்கம் சங்கமம் கொஷ்ஷின்தானக்கா சொன்னீங்க நீங்க
இல் இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல திருவண்ணாமல அடிக்கடி வருவேன் சொன்னே நா னு அடிக்கடி கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு நா அடிக்கடி வருவே அவரு எனக்கு ரொம்ப பிடி க்குன்னு சொல்லி சொன்னே
ஓகே ஓகே ஓகேக்கா ஆ ரொம்போ ரெண்ட் எல்லா இப்போ பாத்தீங்கன்னா ரொ ம்ப ஜாஸ்தியா இருக்கு வீட்டுதெல்லா அ இருக்க இருக்க ஏத்திட்டே போறாங்க மினிமம் டென் தௌசண்ட் எங்க கம்மி கெடையவே கெடையாது அந்தளவு
ஒருத்தவங்கள பாத்து ஒருத்தவங்க ஒரு அது என்ன அவங்களுக்காக நம்ம வேலைக்கு போற மாரி ஆயிப்போச்சு இப்ப ரெண்ட்டு கட்றத்துக்காக நம்ப வேலைக்கு போகணு ஒரு ஒரு த்தவங்க வீட்ல அந்த மாரி ஆயிப்போச்சு காலகட்டோ ஆமா ஆமா ஆமா இப்ப ஒரு இப்ப ப பதினஞ்சாயர்ரூபா தர்ணு ஒருத்தங்க ஐநூருபா நம்ம தெனைக்கு சம்பாரிச்சாதான அவங்க வாடகை கட்ட முடியு அப்போ ஒருத்தவங்க சம்பளோ அப்பிடியே பிரிச்சரணு நம்ம வீட்ல என்ன பண்றது நம்ப ஒரு மத்தவங்களுக்கு சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண முடியு சொல்லுங்க
கஷ்ட் ஆமாக்கா எல்லாமே இப்ப இருக்க வெலவாசிக்கு அதுக்கெல்லாங் கூட பாத்தம்னா இதெல்லா ஏ இன்னு கொஞ்ச நாள்ல போனா எங்க போய் நிக்கு எப்டி போய் நிக்கிதோ
இப்ப எல்லா பாருங்க கோல்டு வின்னர் ஆயில் வெல வந்து எரநூருபா ஆயிப்போச் சு லிட்டரு ஆ கோல்டு வின் னர் ஆயிலு ஆ நூத்தி தொண்ணூத்தி எட் இப்பா தொண்ணூத் து ஆறுருபாவோ இருக்குது ரேட்டு என்ன வாங்கி சாப்படறது சொல்லுங்க இந்த மாரி வெலவாசி எல்லா ஏறிட்டா என்ன பண்றது ம் என்ன பண்றது தோழா எல்லா இருக்கட்டு என்ன அது எல்லாமே சரியா போவு க இது கடந்து போயிடு இல்லையா
அப்ப
ஆ
எனக்கு எனக்கா
புரியில என்ன சொன்னீங்க டே நைட்டு சா ச சாப் பாடுங்க தோச பண்ணுங்க தோழா தோச எதாவது ஒண்ணு
அதுதா ஓகே
தோன்னு கண்டிப்பா தோச இல்ல இட்லி எதாவது ஒன்னு
ஓகே ஓகே ஓகேக்கா எதுக்கா நைட்டுங்களா நா மேக்சீமம் வந்து நைட்டு மார்னிங் ரெண் தோச சாப்ட்ட ஒரு டூ டைம்ஸ்தா சாப்டுவேன் ந மார்னிங்கு லெவன் ஓ கிளாக் மோ ஈவினிங்கு ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் சாப்டுவோ மார்னிங் மேக் சோ மார்னிங் வந்து இப்போ கடையில இருக்க சொல்ல மேக்சிமம் ரைஸ்
ம்
நா சம்டைம்ஸ் வெளிய போய் டிஃபன் பண்ணிருவன் ஹோட்டல்ல
அவ்ளோதா வேற என்னப்பா அவங்களே காத்துட்டு இருக்க முடியாது இல்லையா
ஆமா பு கண்டினியுவா நம்ப ரைசே சாப்ட்டு இருக்க முடியாதுன் சொல்ட் டு இப்பதா எதோ மேக்சிமம் ரைஸ் அதிகமா எடு எடுத் துக்குனாவே நம்போ நறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இப்ப இருக்க சுச்சிவேஷனுக்கு
ஆமா ஆமா சுகரு அது இது நைட்ல முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட் சாப்டாதீங்க டிஃபன் ஐட்டமாவே பாத்து எடுத்துக்கோங்க எதனா சப்பாத்தி தோச இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொண் நல்லா இருக்கு இப்ப நைட்லே சாப் சாப்பாடுனா சீக்கிர சுகர் இதாயிடும்
ஆமா ஆமா ஆமாக்கா வீட்ல இருக்க சொல்ல மேக்சிமம் வந்து டிஃபன் எ டுக்கிறாங்க டிஃபன் செய்றாங்க இங்கிருக்கமோது இதா கொஞ்சோ
கஷ்டம் ஆமானா இப்ப அவுங்க என்ன சாப்பறாங்கன் பிளாரஸ் இந்த மாரி சாப்
அதே அதே செய்றமாரி இருக்
ஆம் எத்தன பேர் வேல செய்றாங்க உங்க இதுல
ஜென்ஸ் ஆர் லேடீஸ்கா
ஆ ஓகே த ஜென்சு லே து எல்லார்க்கு ஒரே டைமா
ஆமா எல்லார்க்கு ஒரே டைம்
செரி செரி தோழா ஆ டைம்க்கு அவுங்க வர்ல யாரு பக்கத்ல இருக்க ஆம்புர்ல கூட்டுபோயிருக்கிங்ளா அ நம்பூர்லந்து கூட்டு தங்க வச்சிருக்கீங்ளா அங்கிருக்கவங்க
என்ன கூட்டுபோயி தங்க வச்சிர்க்க லேடிஸ் மட்டு இங்க லோக்கல்லதா வராங்க ஸ்டாப்சு ஆ ஜென்ஸ் வந்து ஊர்லந்து கூ வந்தர
இப்ப ஜென்ஸ் மட்டு அவங்கூட தங்கிருக்காங்க
ஆமா ஆமா
சரிங்க
சரி ஓகே ஓகே ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கால் பண்ணாங்க மறுபுடியு பேசன கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியு பேசன
பசங்களுக்கு பேசாம இருக்க முடில போல இருக்கு
இல்லா அவவே ரொம்போ கூட இருந்தா ஒரு நல்லா இருக் இதுவா இருக்கு சரிங்க அது டைம் ஆச்சி மறுபுடியு நாக்
கண்டிப்பா பண்ணுங்க தோழா நீங்கூட பேசனனு ரொம்போ சந்தோஷமா இருக்கு நன்றி
ஓகே ஓகே தேங்க்யு தேங்கயு